ஹலோ
உம் என்ன பண்றே
ம் கேக்குதா
ம் கேக்குது கேக்குது உம் நான் சும்மாதான் டீ செஞ்சுட்டு இருந்தேன் இப்பதான் குளிக்க போறேன்
குளிக்க போறியா
குடிக்கப்போறேன்
உ
டீ க்கு யாராச்சும் குளிப்பாங்களா என்ன நீ
அதான் என்னக்கா எனக்கு அப்படித்தான் கேட்டுச்சு அதான் கேட்டேன் உம்
டீ போட்டு கொடுத்தானுக்கு
பார்ரா பரவாயில்லயே ம் நல்லா இருக்கா டேஸ்ட்டு
இன்னும் குடிக்கல சூடா இருக்கு
சரி சரி உம்
ம் சரி என்ன அதிசயமா கால் பண்ணியிருக்கே
ஆஹ ஆமா சும்மாதான் போட்டோஸ் லாம் பாத்துட்டு இருந்தேன் காலேஜ் போட்டோஸ்ஸு கால் பண்ணலானு கால் பண்னே
ம் ஓகே ஓகே பரவாயில்லே நீ ஞாபகம் வந்துச்சா
ஆமா ஆமா
உம் ஆமா எனக்கு கூட ரொம்ப மிசிங்கா இருக்கு ஆமா ம் ம் ஆமா மீட் பண்ணலா நமக்குதா வந்து இந்த மாதிரி கஷ்டமாருக்கு தெரியுமா பேச முடியாம இந்த பசங்களுக் லா இந்த இதுவே இல்ல எப்போ நெனைச்சனா போய் மீட் பண்ணிக்கலா என்ன வேணாலு பண்லா ம் நம்மதா இப்டியே கஷ்டப்பட்டுருக்கணு
கூட கிட்ட கிட்டையாதா இருக்கு அவுங்களுக்கு பாய்ஸ்க்குல்லா
ம் ஆமா ஆமா எல்லா எல்லாமே அவுங்களுக்கு அமையுது
ஆமா கரெக்ட்டா லாஸ்ட் வரைக்கு அவுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு தெரியுமா
ம் ஆமா ஆமா
ம் நம்ம கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தா
ஆமா நமக்கு ஆமா நமக்குன்னு ரெஸ்பெக்ட் டே குடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிக்கு ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க மீட் பண்ணாம அப்டியே போய்டுது
ஆமா கரெக்ட் தா
ம் இந்த பாய்ஸ்லானா வந்தா அப்டியே போய் மீட் பண்ணிப்பாங்க எப்ப நெனச்சாலு மீட் பண்ணிப்பாங்க தெரியுமா
அப்டியே டச்லயே இருப்பாங்க அவுங்க
ம் எங்க அப்பால்லா சொல்லுவாரு அவரு கூட ஸ்கூல்ல படிச்சவங்கல்லா இன்னு டச்லயே
ம் அப்பா ஆமா எங்க அப்பா கூட ம் இப்போ ஃபாரின்ல இருக்காங்க அவுங்க ஃப்ரெண்டு
ம்
ஆ பட் ஸ்டில் கான்டாக்ட்ல தா இருக்காங்க
ம் பரவாயில்லையே
ம் அப்டின் நம்ம இருக்கோம்மானு இருப்போமானு தெர்ல
ம் ஆமா ஆமா பாக்கலா ட்ரை பண்லா நம்ம டே அப்பப்ப பேசிட்டு கால் பண்ணிட்டு இருந்தா டச்ல இருக்கலா
ரீயூனியன் காலேஜ்ல வைக்கும் போது நாங்க வரலல்ல
வச்சாங்களா
ம் வச்சாங்களே ரீயூனியனு நாங்க பிளான் கூட போட்டோமே போலான்னு பொ சடன்லி எனக்கு உடம்பு லன்னு நா வரலன்னு சொல்லிட்டே அப்றோ ஆ இனியா போல இன்னு ஆர்த்தி கூட போலன்னு சொல்லிட்டாங்க அப்றோ யாருமே போல
அப்டியா ஆமாமா ஞாபகொருக்கு ஏதோ எதோ நல்லால்லா இருந்து அப்பின்னு சொன்னாங்க நல்லாருந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டுருந்தாங்க ம் ஆமா ஞாபகோருக்கு ஞாபகோருக்கு
ரீயூனியன் வச்சாங்க நாங்க தா போல மிஸ் பண்ணிட்டோ என்ன பண்றது அன்னிக்குனு பாத்து எனக்கு ஆ இல்லல்ல அன்னிக்குன்னு எனக்கு பாத்து உடம்பு சரியில்ல அதனால நா வரல நீங்களாச்சு போய்ருக்கலால ஆ நீங்களு போல யாருமே ம் சும்மா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துர்க்கலா
ம் பாக்கலா ஆனா உனக்கு பாரே எப்பவுமே ஆமா எங்கோச்சு போனும்னால ஒனக்கு ஒடம்பு முடியாம போது பாறே டூரு கூட அப்டிதான
தெரியவே இல்ல எம் ஜி எம் க்கு ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு அது வந்து இவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு நெனைக்கிறே அன்ப்ப என்ன அப்டியாது நின்னுக்றே இவ்ங்க இவ்ங்க எங்க வீட்டுல பர்மிஷன் தரமாட்டாங்க அன்ப்ப ஒன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நெனக்கிறே ஆமா அத்னால அப்டி ஆயிச்சி இந்த ரியூனியனுக்கு எ ஹஸ்பண்ட்டு அப்பவே சொல்லிட்டுருந்தாரு போணுமா தேவையா அப்டி இப்டின்னு தா சொல்லிட்டுருந்தார் இருந்தாரு பாத்தா அதே மாரி கேன்சல் ஆயிடுச்சு ம் அதே மாரி கேன்சல் ஆயிடுச்சு ம் மாமா தான் நா நெறைய விஷ்யோ அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் முடிஞ்ச ப்பறமா தா சொல்லுவே நா
அப்டியா நல்லதுதா சொல்லும் போதே வந்து எதாச்சும் இது பண்ணுவாங்கனே
ஆ டை டைன்னு பண்ணுவாங்க ஆமா அப்டியே கோவமா வரு ம் இதே நா ஏதாச்சு நெகட்டிவா சொன்னா சண்ட போடுவார் விடு என்ன பண்றது நம்மளுக்குன்னு வந்து மாட்றாங்க பாரு
மாமா நம்மளா போய் மாட்டிக்கிறது அது
ஆ என்னா பண்றது
டும்
விடு
ம் சரி சரி எங்கேயாச்சும் போலாமா நம்ம வெளியே மீட்டப் பண்லாமா
போலாமே எங்க போலா சொல்லு
என்னாத்த ஜஸ்டு மூவி மாரி போலாம் எல்லாத்தையு கேஃபே மாரி எங்கெச்சு போலாம் உம் போலாமே
உம் இனிமே தங்கச்சி அடிக்கடி போவால்ல மூவி
உம் அவளுக்கு காசு குடுத்தா போவா காசு தர மாட்டாங்களே வீட்ல
ஒன்ட்ட கேப்பா அக்கா குடுக்கான்னு
ம் நா அவகிட்ட சொன்னதாச்சு வொர்க் ஃப்ரம் ஹோம்மாதிரி பாருடி அப் அப்டின்னு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அவுங்க வந்து கொஞ்சோ ஹை லெவல்ல யோசிக்றாங்க
அ
நம்மளு அப்டிதான இருந்தோ காலேஜ் படிக்க போது இப்டி வேலை பாக்கணு அப்டின்னு அந்த மாதிரி மைண்ட் செட் அவளுக்கு உம் அந்த காலேஜ் மு உம் காலேஜ் முடிஞ்சா அவனுக்கு இது வரும்
ஆமா ஆமா அது ரியாலிட்டி ஆமா இப்ப ரீல்ஸ்ல இருக்காங்க
ஆம்மாம்மா
உம் வட வட
ஆம்மாம்மா
ஆமா ரைட் தா போனோன்னே பாட்டி சம்மதிக்கலா ஃபிஃப்டி சம்மதிக்கலாம்னு இருந்தோ இல்ல பாத்தா ஃபிஃப்டீனு ட்வெண்டி வருது என்ன பண்றது
ம் டவெண்டி கூட ரேரு தா தெரியுமா அதுக்கெல்லா ஸ்கில்ஸ் கத்துக்கணு இண்ட ஸ்கில்லு அந்த ஸ்கில்லு என்னென்மோ கேக்றாங்க ஆ அதுவே அதான் போல ஸ்கூல் விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இதே பண்ணிருக்கணு போல கோர்ஸ் மாதிரி
ஸ்கில்ஸ்க்காகன்னு ஒரு இது சென்டர் ஓபன் பண்ணே ல்ல
உம் இப்பல்லா இந்த பைத்தான்னு ஜாவா இதயே கியூ எல்லு இருக்கே அதெல்லா தா இது உம் அதா வேல்யூபிளா ருக்கு ரெடார்டி
கரெக்ட்டு தா அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது காமர்ஸ் ஸ்டூடன்ட்ஸ் டா
அதெல்லா ஒன்னு இல்ல
ஆமா புரியாது அதெல்லா கோடிங்ஸ் அது நானு ட்ரை பண்ணிருக்கே சும்மா யூடியூப்ல போய் பாத்தா ஒண்ணுமே புரியாது
அப்டியா அப்பன்னா விட்டுடு நமக்கு வேணா இதெல்லா சும்மாவே சும்மாவே நம்ம மண்டைய ல எதுவு ஏறாது
ம் ஆமா நீ பட் சதே ஞாபக இருக்கா ஃபஸ்ட்டு உனக்கு ம் அந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ்ல அந்த த்ரீ கோல்டன் ரூல்ஸ் சொல்லு ஆ பரவாயில்லையே
ஆ கிரெடிட் வாட்டு வோஸ் அவுட்டு
ம்
ஆ ரியல் அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட் எது எது தெரியல
அதா சொல்றேனே படிச்சதே ஞாபக இல்ல இதுல புதுசு வேற படிக்கிறியா நீ ம் இருக்குறத வச்சே தா ஓட்னு
ம் பாக்கலா நீனு நீ ஏதாச்சு டியூஷன் மாரி எடுக்கணுல வீட்ல இருந்துட்டு
ஆமா எடுக்கணு இப்ப ஜூன்ல இருந்துதா ஸ்கூல் ஓப்பன் ஆகுதா
ம் ஆமா ஆமா
போட்ணு போர்ட் போட்ணு
ம் போடு நறைய பேர் வந்து ஜாயின் ஆவாங்க அதுலயே உனக்கு இந்த டைம் பாஸ் ஆயிடு
ஆமா கொஞ்ச எண்டர்டெயின் எண்டர்டெயின்மெண்ட் கூட இருக்கு
ம் ஆமா பசங்கள வச்சு நல்லா கலாய்ச்சுட்டு ஃபன் பண்ணிட்டே இரு
ம் ஏ வேலையே அதானே ம் பாக்கலா
ம் கா ம் காலேஜ்ல கூட அப்டி தானே பண்ணிட்டு இருந்த நீ
ஆமா ஆமா அப்போ வந்து கொஞ்ச ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு எக்ஸாம்ஸ் எல்லா இருக்கும்ல சோ அவுங்களுக்கு டியூஷன் சொல்லிட்டே இருக்கும்போதே மைண்ட்ல அது ஓடும் ஐயோ எக்ஸா இருக்கே எப்போ போவாங்க இவுங்க அந்த மாரி டென்ஷன் இருக்கு இப்ப எக்ஸாம்லா ஒன்னுமே இல்ல ஆமா ஆமா அது அதெல்லா க்கு தா என்னண்டு நா எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருப்ப ஆ ஃபெயில் ஆயிருவேனு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு அதா அதா லாஸ் மினிட்ல அது ஓகேவாயிரு
ஆமா படிச்சு புரிஞ்சதுன்னு எழுதிட்டு வருவேல அதுவே வந்து உனக்கு மார்க்ஸ் வந்துடு
பக்க பக்கமா எழுதுவோமே
ஆமா ஞாபக என்னன்னமோ எழுதுவ எழுதுனதே திருப்பி திருப்பி எழுதிட்டு
வேற அந்த மெயின் வேர்டு மெயின் வேர்டு அத வச்சுக்கிட்டு ஆ பேராகிராஃப் நாங்களே ஃபார்ம் பண்ணுவோ ம்
போட்டுடுவாங்கள அது ஞாபக இருக்கா
ஆமா ஆமா ஞாபவ இருக்கு அத நாங்க வச்சுட்டு அப்டியே கம்முன்னே இருந்துருவோ
ஆ நமக்கு வந்தா கம்முன்னு இருந்துணு வேற யாருாக்காச்சு வந்தா அப்டியே போட்டு குடுத்துடுவோ
ஆமா மாட்டி விட்டுருவோ ஆமா
ஆ ஆனா எனக்கு இந்த மாதிரி வேணா வந்ததே இல்லை எக்ஸ்ஸாம் மார்க்கு
ஒரு வாட்டி வந்துருக்குன்னு நினைக்கிறே எனக்கு இந்த பாலிசி மேம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறே
ஆ அப்படியா இருக்கட்டு வச்சுக்கலா ஆனா அவங்க அவ்வளவு மார் கு குடுக்கவே மாட்டாங்க தெரியுமா அதா பிச்சைக்காரி மாதி குடுப்பாங்க மாரு
செல்ஃபிஷா ஆயிராங்க கொஞ்ச மார்க்ஸ் குடுக்குறதுக்கு
ஆமா ஆமா தாரளமா அள்ளி குடுக்கலா மார்க்ஸ்லா அவுங்க யோசிச்சு யோசிச்சு குடுப்பாங்க
ம் ற பாத்துக்லா ஸ்கூல்லதா அப்படினு நெஞ்சா காலேஜ்லயு அப்டிதா இருக்குல்ல
ம் ஆமா டென்த் ரிசல்ட் கூட வந்துருச்சாம
ஆமா ஆமா
ம் உங் பேமிலில யாராது டென்த் படிக்றாங்களா
டென்த்து ஆ இருந்தாங்க ஏ கஸின் தம்பியோட கஸின்
ம் ஆமா கஸினோட கஸின் ஆ ஃபை ஹன்ட்ரக்கு ஃபோர் டொண்டி சிக்ஸ்
ம் பர்வாயில்லையே நல்ல மார்க்கு
நல்ல மார்க்
நம்ம் டென்து படிக்கும்போது கொரோனா வந்துருத்து
ஆமா அப்ப கூட என்னமோ டேலி பண்ணி போட்டாங்களே இல்ல ம் இப்ப அந்த அந்த மார்க்ஸ்லா எதுல யூஸ் ஆகுது ஒன்னுதுக்குமே யூஸ் இல்ல ஆ அந்த மார்க்ஷீட்லா அப்டியே கப்போர்டலதா இருக்கு
ம் ஆமா ஆமா
அதுக்கு இவ்ளோ ஹாட் ஹாட் ஒர்க் பண்ணி அண்ட் நைட் பட்ச்சு
ம் ஆமா
ன ப்ரோஜன ம் பேசாம கம்மி தா எப்டி ஆச்சு ல எக்ஸாம் டைம்ல நாங்க எப்படி இருக்குமே ம் ன பண்றது ரேவதி பாரு நீ போய் சமைக்கணுல நீ
ஆமா நீ என்ன சமைக்க போற இப்போ
நா பாப்பன ரொட்டி நா தோச
ம் நானு அதா யோசிட்டு இருக்கே தோசை தோசையே வச்சுக்லானனு இருக்கே
ம் செரி போட்டுக்கோ செரி ஓகே நா ஃப்ரீயா இருந்தா கால் பண்றே
ம் ஓகே ஓகே கால் பண்ணு பாய்